வணக்கம்
ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கே எல்லா வேல முடிச்ட்டீங்ளா
எனக்கு டயாடாவே இருக்குங்க இன்னிக்கு ஆ எதோ அரகொறையா முடிச்சிருக்கே கிளைமேட் செரியில்லன்னில்ல எனக்கு எதோ ஒடம்பு செட் ஆகல
ஓ செரி ஸ்
ம் ஆ அதனால கொஞ்சோ ஆ அப்டி இப்டியே இருக்கு ரெண்டு நாளாவே அன்பேலன்ஸ்டா இருக்குது
ஓ செரி செரி ஓ
ஆமா ரெஸ்ட்டுல தா அப்டியே இருக்கே
ஓகே ம்
கம்மியா தா இன்னிக் எது செய்யல இட்லியு, சட்னி செஞ்சிட்டு லெமன் ரைஸ் மட்டு செஞ்சு உட்டுட்டே
ஓ செரி செரி ஓகே நானு இப்ப தா எல்லா கொஞ்சோ வேல எல்லா முடிஞ்சிது
ம் ம் ம்
ஃப்ரீயானே
அம்மா அப்பா கெளம்பிட்டாங்களா
ஆ இருக்காங்க இன்னு ஒரு ஒன் வீக் இருப்பாங்க நெனைக்கறே
செரி செரி செரிங்க
கிந்த தட்டப்பயிர் போட்டு ஒரு கிரேவி மாரி வெச்சே அதுக்கப்றோ ர சம் அந்த க்ரே அந்த அதுல தண்ணி வரு ல்லயா அத வெச்சு ரசம் பண்ணிட்டே நானு அதுக்கப்றோ அதென்ன கொத்தவரங்கா பொரியல் பண்ணே அப்றோ எ பையனுக்காக அந்த அது பன்னீரு பீஸு போட்டு புலாவ் பண்ணே அது கொண்டு போய் குடுக்கனு ம த்யானோ இன்னிக்கு சீக்கரமா ஸ்கூல்க்கு போய்ட்டு அந்த யோகா டே வருதில்யா சண்டே ஆ அது காக இன்னிக் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு போலருக்கு அத்னால சீக்கரம் போய் ட்டா டிஃபன் மட்டு குடுத் அனுப்பிட்டே மத்யானோ கொண்டு லன்ச்சு
அ பக்கமாங்க ஸ்கூலு
பக்கந்தா ஒட்னே நடந்து போற அ இது தா ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்ல போயிட்லா
செரி அப்ப குடுத்தர்லா ஆ
செரி சூடா கொண்டு போய் குடுக்கலா இன்னிக்கு அப்டின் சொல்லிட்டு ப தினமு கொண்டு போய் குடுக்க மாட்டே காலைலே பேக் பண்ணிடுவே செரி இன்னிக் அப்டின் சொல்லிட்டு ம் ம் அது தா இன்னிக்கு ஸ்பெஷ்
அம்மா அப்பா வந்ததுக்கப்பறந்தா எனக்கு ஒரு ஞாப கோ வருது உங்க சைல்டுஹுட் மெமரிஸ் எதாவ்து இருந்ததுன்னா சொல்லுங்க
ம் கண்டிப்பா ம் ம் சைல்டுஹுட் மெமரிஸ்னா நாங்க ஒரு ஏ ரியால ஒரு காலணி மாரி இருந்துச்சு அங்க தா இருந்தோ அதுல வந்துட்டு ஒரு பத் து பதினஞ்சு பேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லா எங்க ஏஜ் குரூப் தா எல்லாரு ஒரே ஸ்கூல்ல தா படி ப்போ தினமு வந்துட்டு வீட்ல வந்துட்டு ஹோம் ஒர்க்க கொஞ்ச நேரோ பண்றது அதுக்கப்றோ வெளாடப் போயிட்றது அந்த மாரி வந்துட்டு எங்க போறோ என்ன எதுன் கூட கண்டுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு சுத் துவோ எங்க அக்காவு நானு வந்துட்டு அவ்ளோ இதுவா அ ஏனா அந்த டைம்லல்லா ஒ ரு எந்த ஒரு பயமு கெடயாது இங்க தா போனு நீங்க இங்க தா இருக்கனுன்னு வீட்ல சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஜாலியா வந்துட்டு சுத்திட்ருப்போ எல்லா சுத்திட்டு ஒரு மாரி தா வீட்டுக்கு வருவோ அந்த மாத்ரி வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோ அதுல வந்துட்டு ஒரு குரூப்ல அந்த ஒரு ஒரு பொண்ணு கிட்ட மட்டு சைக்கிள்ருக் கு அவ வந்துட்டு சைக்கிள வெ ச்சுட்டு இருப்பா அவ ஒரு ரவுண்டு போவா அந்த மாரி எல்லாருக்கு இருக்கற பத்து பேருக்கு வந்து ட்டு ரவுண்டு குடுப்பா ஆளுக்கு ஒரு ரவுண்ட் போய்ட்டு அவ கிட்ட கொண்டு வந்து குடுத்துருவோ அந்த மாரி இந்த சைக்கிள் ஓட்றதுன்றது அவ்ளோ ஒரு இன்
ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது அ அ நாங்க கிராமத்துல இருந்தோமாங்க இந்த எங்க கஸ் ஸின்ஸ் எல்லா இருப்பாங்க அ இந்த மரத்துலருக்கற முட்டையெல்லா இருக்கும் பாருங்க குருவியெல்லா முட் ட்டு போட்டுட்டு போயிடோ பாருங்க அது எல்லாத் திருடீர்வானுங்கங்க அது கூண்டுக்குள்ள இருக்கிறத அது பாவோன்ட்டு சொன்னாலுமே நா சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் அவ்ளோ சாப்பிட மாட் ட ஆ அவனுங்க அத திருடிட்டு வந்து என்ன பண்ணுவானுங்க இந்த வைக்கோல் இருக்கு இல்லீங்களா புல்லு அத போட்டி அதுக் குள்ளறை இது போட்டுருவானுங்க எரிச்சு அது வெந்தும் வேகாம அப்படியே சாப்பிட்டுருவானுங்கங்க
அய்யோ ஆ அது எதோடதா இருந்தாலும் சாப்பட்லாமா ஃபர்ஸ்ட் அது நமக்கு உடம்புக் ஒத்துக்காம போயிடுச்சுன்னா
நல்லதாங்க இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தன் வெட்னரி சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா வெட்னரி சையின்ஸ் அவ குருவீக அந்த அந்த காக்காவோட முட்டையெல்லாம் சாப்பிட்டதுனாலயே என்னமோ அவ வெட்னரி சையின்ஸ்
ஓ ஓக்கே ஓக்கே தெரியல எனக்கு அதெல்லா பாத்ததா எனக்கு கொஞ்சம் பயம் கோழியோட முட்ட மட்டும் தா சாப்பிடணும் வேற எதவும் உடம்பு ஒத்துக்காம போயிடுச்சுனா அப்டின்னு நா யோசிச்
இல்லங்க அதெல்லா சாப்பிட்டுருவாங்க அ இன்னொருத்த வந்து அவ ட்வின்ஸ் ஸ் அவுங்க அ அதுலயே இன்னொடுத்த வந்து எம் எஸ் சி எம் பில் அக்ரி
அப்பா உம் ஓகே ஓகே
அக்ரி அந்த மாரி திரி அவங்க அவங்க செட்டில் ஆயிட்டாங்க இல்ல அவுனுங்ள பாக்கும்போது இன்னைக்கு எனக்கு அதுதா ஞாபகம் வருங்க புளிய மரம் நிறைய இருக்குங்க என் வீட்டுக்கிட்ட ராம் சீதா நேத்து சொன்னீங்க இல்லங்கலா அந்த பெரிய சீத்தாப்பழம் அது மரம் இருக்கும் அது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தப் புளிய மரத்துல இருக்கிற புளியில என்ன பண்ணுவோங்க மேல இருக்கிற அந்த ஓடு மட்டும் கொஞ்சமா எடுத்துருவோ
ஓகே
பால் ஊத்தி வெச்சுட்டு சுகர் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஃப்ரிஜில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் மாரி புளிப்பு ஐஸ்கிரீம் சாப்டுவோங்க
ஐயைய்யோ என்ன நல்லா இருக்கு அது
சூப்பரா இருக்கோ
அப்படியா நா அந்த புளிய மட்டும் சாப்பிட்டுருக் கேன் அந்த மேல இருக்கிற தோல எடுத்துட்டு அந்த புளியை மட்டும் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் பட் இது வந்து டிப்ரெண்டா இருக்கு
அய் இது நல்லா இருக்கும்ங்க அதெல்லா இப்ப இப்பப் பாக்கும்போது கூட இப்பவும் செஞ்சு சாப்படுவோமன்ற மாதிரி ஒரு
ஓ ஓகே ஓகே ஏதா போகும்போது ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும் இல்லையா அதுல அந்த புளி எல்லாம் அத பார்த்தாவே சூப்பரா இருக்கும்
ஆமாங்க அது அது கூடவே நாங்க வாழ்ந்தோல்ல அந்த புளியெல்லா அடிப்பாங்க மேல அ இது பண்ணுவாங்க அப் போ அந்த புளியின் கொட்டையை என்ன பண்ணுவோங்க எடுத்து தேய்ச்சி பக்கத்துல இரு அவுங்களுக்கு தெரியாம சூடு வெச்சிருவாங்கங்க
அய்யோ ஆ ஓகே ஓகே ஆமா உம் இல்ல எனக்கு அந்த மாரி ஞாபம் இருக்கு அந்த அந்த கொட்டையா நல்லா தேய்ச்சா அதுல சூடு வரு அது அப்டியே தொடையில ருவாங்க
ஆமா செம்ம சூடா இருக்கு எனக்கெல்லா அங்கங்க பிளாக் பிளாக்கா ஆயிடுங்க அவனுங்க எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ எல்லா இதுவா யோசிக்க தெரியாது அவுனுங்கோ ரொம்ப நாட்டி அவுனுங்கோ கிட்ட உக்காந்துருக் க்க மாரி உக்காந்து தேய்ச்சு வெச்சு விட்டு போய்டுவானுங்கங்க
அய்யோ உம் கஷ்டோ தா ஆ
ரொம்போ அது அதுல யோசிக்கு போது இன்னிக்கு அக்கா அக்கான்னு வரானுங்களா எவ்ளோ நாட்டி வேல பண்ணிருப்பானுங்க இவுனுங்க
உம்ம இல்ல அவங்கெல்லா இன்னோ கூட உங்க கூட காண்டாக்ட்ல இருக் காங்ளா இவ்ளோ வர்ஷோ கழிச்சுயுங்
இருக்காங்க என்ன எந்த பங்க்ஷனாலு நாங்க எல்லாருமே சேந்து தா இருக்கோ
சூப்பர் ம் கசின்ஸா இல்ல ப்ரெண்ட்ஸ்
கசின்ஸ் தா கசின்ஸ் கசின்ஸ் பிரெண்ட்ஸ் கூட கண்டினியூ பண்றது இல் முடியறது இல்ல இல்லங்க ஒரு சில ப்ரெண்ட்ஸு கூட இருக்கோ அ அவளுக்கா ஃபேமிலி அ ஃபங்க்ஷன் வரைக்கு கூப்பற அளவுக்கு முடியறது இல்ல இல்லங்க நம்ம மேரிட் லைஃப்ல
ஓகே ஓகே புரியுது ம் ஆமா ம் அதா ஃப்ரெண்ட்ஸு ம்
டென்த் வரியிலு தாங்க கோயட்டு அப்புறோ எல்லா வந்து விமென்ஸ் அ கேர்ள்ஸ்‌ ஐ ஸ்கூலு விமென்ஸ் காலேஜ்
ஸ்கூல் தா வந்துட்டு யூஷ்வலா அந்த கேர்ள்ஸ் இதுல இருப்பாங்க காலேஜ் போம் போது கோயட் போயிடுவங்க நீங்க அப்டியே ஆப்
ஆமாங்க எனக்கு எல்லாமே விமென்ஸ்ல கொண்டு போய் விட்டாரு எங்க அப்பா ஆ ஆனா அங்க காலேஜ் ஃப்ரெண்ட் கூட இன்னி வரையிலு கண்டினியூ பண்றே பேசிட்டு தா இருக்கே காலேஜ் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டே பாத்துக்கிட்ட ஃப்ரெண்ட் இன்னி வரையிலு ஃப்ரெண்டா இருக்கா ஒரு நியர் பை ஒரு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸா கண்டினியூ ஆகுது
பர் ம்
அவுங்க கூட பேசிட்டு இருக்கோ மத்தது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த டென்த் வரையில இருக்கற ஃப்ரெண்ட்ஸ் அவ் இப்ப அடையாள கூட தெரிலங்க
அந்த மாரி ஆயிட்டாங்களா
அந்த மாரி ஆமாங்க அந்த மாரி ஆயிட்டாங்க ஏஜிடா தெரியறாங்க எயா பொண்ணுக்கு கல்யாணோ பண்ணிட்டேங்கிறாங்க ஆ திடீர்னு பாத்தா என்னடா இது அப்டின்ற மாரி இருக்குங்க திடீர்னு இப்போ ஒரு ஒன் மந்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிருந்த ரொம்ப நாள் நா போய் ஸ்டே ல ஹஸ்பண்ட் கூட போவோ உடனே ஒரு ஒன் டே இருப்போ வந்துருவோ இப்ப எனக்கு கொஞ்சோ ஒடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் அங்க போய் இருந்தே அப்பதா நெறைய பேற பாக்க பாக்குற இது வந்ததுங்க
ஓகே ம்
தா எல்லாரு என் பொண்ணுக்கு கல்யாண பண்ணிட்டே உன் பொண்ணு என்ன பண்றான்னு கேட்கறாங்கங்க
அப்பா ம்
பேர இருக்கா பேத்தி இருக்கா ஸ்கூல்ல போய் கூட்டிகிட்டு வரணு அப்படிங்கிறாங்க
எப்டி அவ்ளோ சீக்கிரோ மேரேஜ் பண்ணிடுவாங்க போலிருக்கே
அ இல்லங்க அவங்க ஸ்கூல் முடிச்சதுமே மேரேஜ் ஆயிடுச்சு டென் முடிச்ச ஒட்னே மேரேஜ் பண்ணி வெஷ்ட்டாங்க காலேஜ் லா படிக்க வெக்கல அ அதனால அவங்களுக் க்கு அது இதுவயிடுச்சுன்னு நெனைக்கிறே
மேபி இருக்கலாம் ம் ஆமா நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் வந்துட்டு எல்லாரு கூடயு டச் கெடையாது ஒரு சில பேருக்கு தா பட் இருந்தாலு நம்மள விட எங்கா ரொம்ப ஃப்யூ தா அந்த மாதிரிதா இருக் இப்போ பட் சில பேர் வந்துட்டு பாத்தா அப்டியே ரொம்ப குண்டாயிட்டு வேற மாதிரி பாக்கறதுக்கே வேற மாரி இருப்பாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு இவ என்ன இது இப்டி ஆயிட்டாங்க நம்ம கூட தானே அவுங்களு படிச்சாங்க அப்டின்ற மாரி இருக்கு மேபி ஒரு ஒருத்தருக் க்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குன்னு நெனைச்சிட்டே நானு அத போய் நம்ம கேக்க முடியாது அப்டின்னு அந்த மாரி விஷயங்கள்லா நம்ம யாரையு நா எப்பயு கேட்க மாட்டே சேரின் சொல்டு ஓகே அப்டின் சொல் டு விட்ருவே அவுங்களே ஏதாது அத பத்தி பேசனா அப்டி என்ன ப்ராப்ளம் என்னாச்சி அந்த மாரி கேக்கறதுதா அந்த மாரியு பல பேரு இருப்பாங்க
ஹோ்ட் ஆயிடுவாங்கங்க டக்
கண்டிப்பா ஆமா ஆமா அது லந்து றான விஷயம் அது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர்க் கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு ஒடம்புல அதனால கூட ஒடம்பு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக் கு‌ சில பேருக்கு ஒடம்பு குறைஞ்சிருக்கு ஏன் என்ன ஆச்சு அப்டின் சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவங்களா ஷேர் பண்ணா அது வேற என்னைய அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன முடி கொட்டுருச்சா என்ன வந்துட்டு ஒடம்பு போட்டுட்டியா என்ன ரொம்ப ஒலிய ஆயிட்ட அந்த மாதிரி கேட்டாவே எனக்கு கஷ்டமா தா இருக்கு நான் அதா நா நனைச்சுவே நம்ம வந்துட்டு நம்ம கேட்டா எவ்ளோ கஷ் டமா இருக்கு நம்ம இன்னொருத்தவங்க கேட்டா அவங்களுக்கு அதான
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஏங்க நம்ப மட்டும் நாங்க நம்மள மாரிதான மத்தவங்களு யோசிக்கிறோ
கண்டிப்பா ஆமா
லாம் வந்து ஐயோ ஹர்ட் ஆவாங்க இது கேட்கலாமா இத கேட்க கூடாதா இது அந்த இடத்துல அவர் அவங்கள பத்தி பத்தின விஷயம் அது அ ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணக் கூடாதான்னு கூட யோசிக்கிறது இல்லங்க
கண்டிப்பா ஆமா சில பேர் அப்டிதா ஆமா அதுவும் வந்துட்டு சுத்தி யாரு இருக்கா என்ன ஏதுன்னு கூட பாக்க மாட்டாங்க அப்டியே வந்துட்டு கத்தி வந்துட்டு இன்னொரு குத்தருக்கு கேக்குற மாதிரி சொல்ற
ஆ ரொம்ப ரொம்பங்க அது வந்து ரொம்ப அது ஒரு ஒரு மாரி நமக் ஹுண்டாயிடு ஆனா நா யோசிப்பங்க நா நீங்களு அந்த மாரி தா இருக்கீங்க மேக்சிம ஐயோ நமக்கு எப்டி வலிக்குமோ அந்த மாரிதா மத்தவங்களு இங்கு வலிக்கும் அய்யோ பேசக்கூடாது மத்தவங்க முன்னாடி பேசக்கூடாது எப்பவுமே கேடக்கூடாது நம்மளுக்கு அந்த சூழ்நிலையே கடவுள் ஏற்படுத்தக் கூடாது நினைப்பே
கண்டிப்பா ஆமா அது நம்ம யோசிக்கணும் எப்பயுமே ஒரு சிட்டுவேஷன்ல இருக் குனா அவங்களுக்கு என்ன பிரச்சனன்னு சொல்ட்டு யோசிக்கணும் அப்படின்னு நினைப்ப நா
அது எப்படிதா இப்படிய எல்லா இருக்காங்களோ ஒண்ணு
ஓகே ஓகே ம் கோ ஓகே ம் அப்படிதா அருத்து ஆ கண்டிப்பா ம் நன்றி ம் கண்டிப்பா நன்றி